வணக்கம் தோழி
வணக்கம் தோழி சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நாங்க நலமா இருக்கோ தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா
ஆ நல்லா நல்லம தான் இருக்கூ சாப் சப்டச்சுங்க நீங்க
ஆ சாப்ட்டாச்சு தோழி
என்ன சமைச்சிருந்தீங்க
இன்னைக்கு நான் மூர்குழம்பு வச்சு இந்த சோயாபின் சொல்லுவோல மீல் மேக்கர் அது கெரேவி செஞ்சிருந்தே தோழி எனக்கு ரெண்டு பச எனக்கு ரெண்டு பையன்க தோழி ஒரு பையன் மாற்று திறனாலி இருபத்தஞ்சு வயசு ஆச்சு இன்னொரு பையன் இருவத் ரெண்டு வயசு வேலைக்கு போய்டிட்டு எங்க குடும்பத் அவருதா பாத்துக்குறாரு
ஓகே ஓகே ஆஹ் ஒருத்தவங்க தான் யூகேஜி படிக்கிறாங்க போயிட்டு வந்து இப்பதா போயிட்டு வந்தாரு ரெண்டு மணிக்கு வந்தாரு தூங்குறாங்க தூங்க வச்சுட்டு தா
ஆஹ் ஓகே தோழி ஓகே தோழி உம் சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்ன
எங்க ச காலை ச என்ன கட்டி கொடுத்துருந்தீங்க்கா வேலைக்கு போறாங்கள
ஆமா
உம்
நம்ம உணவு பத்தி பேசலாமா தோழி
ஆஹ் உணவ பத்தி பேசலாம்கா
ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நம்ம அம்மா அப்பா எல்லா நமக்கு சமைச்ச வச்சு கொத்துருப்பாங்க நெறைய சாப்பாடுெல்லா ப்த்தீங்னக்க எப்டி சொல்றது எல்லா கை சேர்ந்து ஒரு டைம்லலாம் உம் அதுக்கப்பறோ பார்த்தீங்கன்னா அம்மா அம் சமையல்லா செய்வாங்க அடுத்ததுதா எங்க அம்மா வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அதனால அவ்வளவா எனக்கு சமையல பத்தி இது பண்ண நல்லா சாப்பிடுவோ சாப் சப்பாடு தானே நமக்கு முக்கியம் அதனால ந ஆமா சாம தோழி அதுக்கப்புறம் பாத் கல்யாண ஆனதுக்கு அப்பறோ கணவர் நெறைய நல்லா செஞ்சு கொடுப்பாரு கணவர் கையில இருந்து தான் நான் சமையல் எப்படி செய்யணும் அப்படிங்கறதையே நான் கத்துக்கிட்டே என் பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கூ அப்பா செஞ்சாக்க உரப்பு இல்லாம நல்லா இருக்குமா நீங்க செஞ்சீங்கன்னா உரப்பு
உரப்பே இருக்காது எனக்கு வந்து சமைக்க தெரியாது அக்கா இப்போ தான் கத்துக்குறே என் பையன் அப்டிதா எங்க அம்மா செஞ்ச மட்டும் தான் சாப் ப்டுவ நான் செஞ்ச சாப்ப அப்டியே மா ட்டான் நீ செஞ்சா நல்லா இல்லை எங்க அம்மாவ அம்மா நீ ரேண்கம்மா அ அது அவங்க பேர சொல்லிவிட்டு நீ அவங்ககிட்ட கொடுத்துரு நீ சமைக்காத பள்ளிக்கூடத்துக்கு நீ கடைசி ச சமைக்காத நீ சமைக்கவே சமைக் காத அப்படின்னுவான் எங்க வீட்டுல எல்லாம் சிரிப்பாங்க
தோழி நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளோட முகம் மாறிடும் ஆனா நம்ம வீட்டுல சொல்லிருவாங்க நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்லா இல்லன்னா நல்லா இல்லன்னு தான சொல்லுவோம் அதை வந்து ஏத்துக்கணும் நீங்க மொத இல்ல இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி
அது நம்ம வாதாடுறத விட அடுத்த வாட்டி நல்லா பண்றது வேணா நம்ம கத்துக்
கண்டிப்பா தோழி இப்பல்லாம் நறைய வலைதளங்கள்ல வந்து உணவு எல்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு இது திட்டம் வந்துருச்சு தோழி வலைத்தளங்கள்ல நமக்கு ஓரளவுக்கு நமக்கு கை கொடுக்குது
கை குடுக்குது அதுவும் இல்லாம நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு தெரியலன்னா ஆஹ் தொலைபேசியை எடுத்து வலைதளங்களை போட்டு பாத்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுது ஓ இப்படினெல்லாம் அப்டி சமைச்சுக்கலாம் அப்டின்டு எனக்கு அதுதான் நெறைய உதவியா இருக்
கண்டிப்பா கண்டிப்பா நமக்குல்லாம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா க்கள் தான் நமக்கு சொல்லி தருவாங்க ஆஹ் சமைக்கிறது இப்படி செய்யணும் எங்க ஊருல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்ப ஏதாவது இந்த நம்ப பண்டிகை நாள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறுக்கு அதிரசொ இதெல்லாம் செய்யறதுக்கு உம் அவங்கல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அதிர்ச செய்யறதுக்கு மூணு நாளைக் முன்னாடியே வந்துருவாங்க எங்க அம்மா கூப்டுருவாங்க ஆஹ் வந்து அதிர்சொ செய்யறதுக்கு மாவு பெசஞ்சு ஒரு துணி மேல கட் டி மேல தூக்கி வச்சிட சொல்லிருவாங்க ஆஹ் நா ஏம்மா இப்படி ஒடனே செய்ய மாட் டீங்களா ஏன்னா நம் கதிரசம் அது அந்த டைம்ல சின்ன பிள்ளைலன்னா ரொம்ப புடிக்கும் இல்ல இல்ல அது கொஞ்சம் ஊறணும் கொஞ்சம் இதாக னும் அப்பதான் மாவு செட்டானாதான் நல்லார்வ அதே மாதிரியே அந்த தீபாவளிக்கு மொத நாள் வருவாங்க வந்து அந்த துணிய எடுத்துட்டு அழகாத் தட்டி தட்டி போடுவாங்க நல்லாருக் ப்ப பாத்துகோங்க அவுங்க கை வண்ணத்தல அதே மாரி எங்க அம்மா செஞ்சாங்கன்னு இந்த பச்சரிசு அரிசி மாவுல வந்துட்டு வெறும் சாதாரண இந்த முறுக்கு தான் செய்வாங்க ஆனா அவ்ங்கள கூப் ட்டு செய்யுபோது அந்த பாட்டிய கூப்ட்டு செய்ல கைமுறுக் செய்வாங்க ஒருமாரி கையிலேயே முறுக்
கை முறுக்குனா எப்டி செய்வாங்கக்கா கை முறுக்குனா அ தார்
ஆட்டுக்கல்ல பா நம்பக் ஆஹ் ஆமா கிரைண்டர்ல போட்டு மாவ ஆஹ் நம்ப இட்லி மாவு மாரி ஆனா அது ஒரு கிட் ட்டியா இருக்கும் அவ்ங்க அரைக் க்கிறது அது அவுங்க செஞ்சுதான் நம்ப பாத்துருக்கோம் அது நமக்கு வரமாட்டேங்குது ஆமா நமக்கு வர மா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது ப்பக்குவொன்றது இருக்கு தோழி அதனால பாத்தீங்கன்னா உம்
க்கட்டு அந்த ரவா லட்ல வந்து நெய்யில வறுத்துட்டு அந்த வறுக்கும் போதே ஒரு ந ஒரு நல்ல ஒரு மனம் வரும் வாசோ வரும் அப்டியே சா எப்டி சொல்றது அந்த முறுக்குல நீங்க சொல் கொன்னீங் ப்படியா அதுல எள் தே அந்த மல்லாட்ட பயிரெலா அரை சீ காஞ்ச மொளக ல்லாம் அர் அரச்சிட்டு கலந்து மாவு வந்துட்டு திரட்டி வச்சுப்பாங்க தெரட்டி வச் தி அந்த சூடல சூடே போட்டு குடுப்பாங்க சாப்டசாப்ட இறங்கிட்டே இருக்கும் அப்புறோம இந்த போலின் சுடுவாங்கக்கா ஒன்னு ங்களுக்கு தெரியு போலி போலியின்
ஆமா அந்த மைதா மாவுள எதும் தோசை
ஆஹ அந்த மாரி தட்டி தட்டி ஸ்வீட் அது இனிப்பு இனிப்பு வகையது அது சாப்பிடவே நல்லா இருக்கும் நெய் ஊத்தி பால் வாழப்பழம்லா போட்டு சாப்டா ரொம்ப சுவையா இருக்கும் நீங்க வேணா வீ்ட் உங்க வீட்டு செஞ்சு பாருங்க
உம் இப்போழி உம் அது கொஞ்சோ வழவழப்பா ஒரு மாரி இருக் க்கோ அப்டி தானே
இல்ல இல்ல அது சப் சப்பாத்தி இருக்கும்பா இருக்கு இல்லையா அப்படி அந்த மாரிதா இருக்கோ ஆமா அதுக்குள்ள வந்துட்டு பூர்ண இருக்கோ நாம் எது வேணா போட்டு செஞ்சுக்கலாம் பருப்பு போலி செய்யலா இல்ல தேங்கா போலி செய்யலா இப்போல்லா மாறிடுச்சு பன்னீர் போலின் செய்றாங்க அஹ்ஹ என்னென்னமோ வந்துதிரு போ ஃபர்ஸ்ட்லா பருப்பு போலி தேங்காய் போலி தா
உஹம் உம் நம்ம வலைதளங்களைபாத்து அதெல்லா கத்துக்கலாம் தோழி நெறைய இப்ப அத பாத்துதா நெறைய நம்ம சமைக்கவே கத்திருக்குறோம் அத இன்னும் கொஞ்சோ நம்ம உஹம் அதே மாரி இந்த பொங்கல் டைம்ல எல்லா பாத்தீங்கன்னா மாச செய்வாங்க தெரியங்களா நம்ம என்னமோ மத்த நாள்ல எல்லாம அந்த பொங்கல்ல்லாம் செய்ய மாட்டோம் சக்கர பொங்கல் வெண்பொங்கல் அப்டிங்கற அது ஒரு வித்தியாச சும்மா இருக்கோ அன்னைகின்னு பாத்தீங்கன்னா அந்த வென்பொங்களுக்கு ஒரு கூட்டு வெப்பாங்க பாத்தீங்கா எல்ல
எல்லா காய் போட்டு கூட்டு வைவெப்பாங்க பருப்பு காய்
அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கோ ஆனா நீங்க மத்த நாள் செஞ்சு
செஞ்சு அவ்ளோ அவ்ளோ சுவையா இருக்காது உண்ம அது அது என்னன்னா நமக்கு காலைல இருந்து அந்த சாமி வேல எல்லா பாத்துட்டு விட்டு பசியோட இருப்போ அந்த அதெல்லா ஒரு எல்லாமே எலையில பாக்கும்போது அப்பா தேவாமிர்தமா இருக்
ம் ஆமா அதுக்கப் பறம் பாத்தீங்கன்னா அந்த அ ஆனா அம அப்ப அந்த டைம்ல தா அந்த வெண்போ அந்த என்ன தீபாவளி தீபாவளி டைம்ல ஆ அன்னைக்கு காலையில இட்லி செஞ்சு ஒரு குருமா வெப்பாங்க மத்த நாள்லி மத்த நாள்லி இத குருமா வெப்பாங்கதா அது அது வெள்ளையா இருக்கு ஆனா இ அன்னகிங்க தீபாவளி அன்னக்
குரு அக்கா அதுவு இல்லாம அசைவ சாப்படுறதா இருந்தா அதுல ஒரு குருமா மாதிரி வப்பாங்க க மட்டன் ஆட்டு இரைச்சி போட்டு எக்ஸ்ட்ரா ஆமா கூட சாப்ட்ருவோ
ஆ கண்டிப்பா தோழி இதெல்லா வந்து நம்மளோட உணவு வகையில இதெல்லா நம்ம மறக்கவே முடியாது முன்னாடில்லா இட்லி தோசன்னாலே நாங்க எங்க அம்மாச்சி வீட்டுல இருக்கறப்புல பாத்தீங்கன்னா விசேஷ அன்னைக்கு மட்டுந்தா இட்லி தோசை எல்லா செய்வாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன் வச்சுக்கோங்க காலைல ஆனா இட்லி நைட் ஆனா தோச இப்ப இதாயிருச்சு பழகிருச்சு இப்ப நமக்கே வெறுப்பு உண்டாகுது என்னடா இது எப்ப பாத்தாலு தோச இட்லியா இதவே ம் ஆ நமக்கு ஒரு மாரி போர் அடிச்சு போயிருச்சு வேற எதா சிறப்பா செய்யணு அப்டின்னு ஆனா அவங்கல்லா செஞ்ச ப்ப அந்த கம்மங் கூழ் செய்வாங்க தெரிங்களா நைட்டே ஒரு மாரி கம்புல அரைச்சு செஞ்சு அவங்க இடிச்சு செய்வாங்க அ வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து உருண்டை புரிச்சு க அந்த நீராகரத்துல போட்ருவாங்க காலலேபாத்தீங்கன்னா அத கரைச்சி குடிச்சிட்டு தா அததா உடம்புகெல்லா அவ்ளோ குளிர்ச்சி அது வந்து ம் ஆம்மா ஆனா இப்ப நமக்கு நம்ம நமக்கு நமக்கு கெடைக் க்க மாட்டேங்குது ஆனா நம்ம பிள்ளைககிட்ட குடுங்களே சாப்டுவாங்களா அச்சிச்சோ இது என்ன இப்பிடி இருக்கு இது என்ன இப்பிடி இருக்கு இது
அப் அப்படி அவங்க சாப்ட்டதுனால தா அவங்க எண்பது ஆனாலு இல்ல தொண்ணூறு ஆன னாலுமே எழுந்து கழநில போய் ட்டு வேல பாக்கறாங்க நம்மளால போயிட்டு இப்ப வேல பாக்க சொல்லுங்க நம்ப ஆளுங்களா வாய்ப்பே கெடையாது
மா அது ரெண்டாவது அவங்க எல்லா என்னா சொல்றாங்கன நம்ம புள்ளைங்களு கு நம்மதா பழக்கணு நல்லது கெட்டது எல்லாமே நம்மதா சொல்லி தரணு இதே கடைல விக்கிறதெல்லா பாத்தீங்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்குன்ட்டு அதையே வாங்கி தரீங்க்ளே இப்போ ஒரு ச புரோட்டாவா இருக்கட்டு சிக்கன் ரைஸா இருக்கட்டு அவங்களுக்கு என்னன்னே தெரில அங்குன போனு எனக்கு அதுதா வேணு அ து தா வேணு அப்டின் சொல்ட்டு ஒரு அடத்துல வாங்கிடுறாங்க அ ஆனா அடுத் கத்றாரு பாருங்க அது ஒரு வியாதி தானே நமக்
அது வியாதி மட்டுல்லாம கொழந்தைங்களுக்கு அது ஒரு மனசுல அதுதா அதுதா நல்லா இருக்கு சாப்பக்ஷட அப்டின்ட்டு ஒரு தூண்டுது னே அடுத்த வாட்டி கூட் நம் நல் லதா வாங்கி குடுக்க போனா கூட இல்ல அதுதா அது வாய்க்கு ருசியா இருக் குல அதனால அது வந்துட் டு நம்மளோட நரம்பு வந்துட்டு அப்டியே தூண்டிடு பசங்களுக்கு
ஆமா
தே நம்ம கெவுரு க கெவுரு களியோ இல்ல கம்பங்கூல்லு அந் த மாரி நம்ம குடுத்து பழகிட்டோனா கொழந்தைகளுக்கு என்னதா முன்னாடி வந்துட்டு அந்த பீசாப் பர்கர் வச்சாலுமே ஏத்துக்காதுங்க இது என்னடா இதெல்லா கேப் பங்கூல குடிச்சு பாருடா அப் ட்டின்ட்டு போயிடுங்க நாம எங்க இருக்குற வாழ் வாழ்க்கையில எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக் காங்க எல்லாருமே இது பண்றாங்கன் நாமளு அப்டியே மாறிட் ரோல
மாறிட்டோ நம்பளு நமக்கு ரெண்டாவது நமக் கொழந்த இப்ப நம்ம ஆஹ் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாட போய் நம்ம கேப்போ அம்மா எனக்கு இது வாங்கி தாங்க அப்டின்னு சொல்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த காசோட அரும நல்லா தெரியு தோழி இந்த பொருள வாங்கி கொடுத்து அந்த பொண்ணு பத் வெச்சிருக்குமா ஒட சிறுவாலா இத வாங்கி தரலாம் அவங்களுக்குள்ளே ஆயிரத்து எட்டு கணக் போட்டு இனிக்கு இல்ல நாளைக்கு வாங்கித் தர இன்னிக் ல்ல நாளைக்கு வாங்கித்தர இப்டியே சொல்லிட்டு நமக்கு வாங்கியே தரமாட்டாங்க ஆ சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம நம்ம பிள்ளைங்களிட்ட அப்டி இருக்கோமா கெடையவே கெடையாது அந்த பிள்ளையே அஜிச்சோ கேட்டுட்டா வாங்கே தரணும் ஐய்யயோ அவ அழு அவ அடம் பிடிப்பா அவளே சொல்லலனாலும் நம்ம வாங்கி தறதுக்கு நம்ம வந்துட்டோ அப்ப மாற்றம் நம்மள்ட்டதா இருக்கணும் நம்மக் கெழந்தைங்கள சொல்லவே முடியாது நம்மள் ட்டதா இருக்கணும் மாற்றம்ங்கிறது நம்ம புள்ள எது கேட்டாலு உடனே வாங்கி கொடுத்து மொத நாள் பாத்தீங்கன்னா ஒரு புரோட்டா வாங்கி தரோம்னா ஒரு நூறு ரூபா கொடுத்து நம்ம புரோட்டா வாங்கரம்னா அடுத்த எரநூற்ரூபா பீஸ் கொடுத்து பையனுக்கு வைத் த்த வலிக்குது வந்து பாருங்க அப் அப்படின்ற மாரி நம்ம போய் டாக்டர்கிட்ட குடுக்குறோம் அப்ப இது நம்ம தேடி போய் நம்மளே வியா திய வாங்கிக்கிற மாரி ஆவுது
ஆமா
எவ்ளோவோ ப்ரோட்டா குடுக்காதீங்க வைத்துக்கு அது வந்து செய்ராது அப்
சேரி எங்க கேக்குறாங்க நா பசங்க வேணாம்னு சொன்னாலுமே நா ம்ளே சேரி பரவாயில இன்னைக்கு ஒரு நாள் சாப்ட்டுக்கனு வாங்கி
நமக்கு அந்த இடத்துல வேலை கொஞ்சம் கொறையுதான்னு நம்ம பாத்துக்கனு தோழி நம்ம அப்படியே வந்துட்டோம்
நீங்க ஃப்ரீ நீங்கள் எப்போ இதுக்கப்பறோ ஃப்ரீயா இருப்பீங்க்கா கால் பேச தொடர்பு கொள்றதுக்கு
ஓ நா இப்ப இனி இப்ப நைட்டு ஒம்போது வரை நா ஃப்ரீதா
சேரி ஓகே ஓகே கால் பண்ணுங்க இல்ல நா பண்ணட்டு ட்டுங்களா எனக் நா உங்க நம்பர் எனக்கு தெரியாது நீங்க தரீங்களா
நா அம்சு உடுறேன் உங்க நம்பர் இதுல வரும் ஆமா நான்தா நா பண்ணேன் நா
ஆம ஆமாம் உங்க கூட பேசினது ரொம்ப ச ஆமாம் பன்னெண்டு நிம் ஆயிடுச்சு பேசினதே தெரில தெரியல
இது தெர்ல தோழி கண்டிப்பா உம் நன் நன்றி வணக்கம் தோழி
தேங்க்யூ